ஹலோ ஆ நல்லா இருக்க நீங்க எப்படி இருக் கீங்க காலை வணக்கம்
காலை வணக்கம் நல்லா இருக்கங்க என்ன சமச்சீங்க காலைல
காலையில இட்லி சாப்ட்டோம் மதியோ நேத்து வச்ச சாம்பார் இருக் யா அனால அப்படியே அதையே சாப்ட்டுக்கலான்னு சாதம் மட்டும் வடிச்சிருக்க
நானும் அதேதாங்க பண்ணிருக்க நேத்து கொஞ்சோ சாம்பார் அதிகமா வச்சுட்ட இங்க வந்து போ ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ட்டாங்க எனக்கு வந்து சாம்பார் வேண்டாமான்னு சொல்ட்டாங்க அப்ப பசங்க ரெண்டு பேரும் தயிர் போட்டு சாப்ட சொல்ட்டாங்க சோ தயிர் சாப் டாங்க சோ சாம்பார் அப்படியே இருக்கு நா இன்னைக்கு அத சாப்பனும் இன்னைக்கு அவங்களுக்கு வேறதா கேட்ருக்க வேற ஏதும் வேனா மதியம் செஞ்சு தருவ இல்லலைன்னா தயிர் ஓகேனாலும் எங்கிட்ட இருக்கு அது தா குடுக்க போற
பரவால்ல நல்லது தோழி அப்ரோ இன்னைக்கு என்ன பத்தி பேசலானு உங்களுக்கு தாது இருக்
ஆ நா உங்ககிட்ட கேக்கணு நனச்ச இந்த அ ஒரு முற குழம்பு வந்து காரக் குழம்புலா வெச்சாலே எனக்கு அந்த எண்ண காரக்குழம்பு வெச் எண்ண பிரிஞ்சி மேல பாத்தோம்னா அந்த அந்த மாதிரில்லா எனக்கு வரவே மாட் டெங்குது நானு கேவ்.
அது நம்ப நார்மலான குழம்பு வச்சா வராத்தொழி வரும் புளி கர சூ ஊத்தி தண்ணி மாரி வைக்கிறோல அதுல வராது தோழி, நம்ம எல்லாத்தையு பொருல்லா நறைய போட்டு அரச்சி வைக்குரோம் பா்த்தீங்ளா கொஞ்சமா தண்ணி சேத்து கட்டியா கட்டி பதமா, அதுலதா தண்ணி உத்தா மேல எண்ண பதொ ஏன்னா நம்ம தண்ணி வைக்குற குழம்புல கொஞ்சோ எண்ண ஊத்தி நரய புளி கரச்சி ஊத்தி வெக்கிரோல அதுல வராது தோழி, அதுல அந்த மாரி வராது. நம்ம என்ன ரொம்பண்ண ஊத்துனாதா வேணா பிரிஞ்சு வரூ அது மாரி ஊத்துனா நம்லுகு ஓடம்புகு நல்லது கிடையாது நீங்க கார குொழம்பு இந்த அரச்சு ஊத்தி வெப்பாங்க பத்தியா கல்யாணக் காரக்குழம்பு மாரி திரி கள்ள பருப்பு, உளுந்து தோவரம் பருப்பு, அப்புரோ கொத்தம்மல்லியா ஆ அதுல இது கார குழம்புலயே நம்ம இது மாரி கொஞ்சோ கொஞ்சமா போட்டுட்டு எல்லாமே வச்சு அத அப்படியே கொஞ்சமா வச்சுக்லா புளி கரச்சு ஊத். தே அது நல்லாருக்கு காரோ டேஸ்ட்லய இருக்கு அது உங்ளுக்கு எண்ண பிரிஞ்சு வர பாக்குறதுக்கு அழகா தெரியு. நீங்க அது மாரி கொஞ்சமா போட்டு வைங்க கல்யாண காரக்குலம் மாரி வைக்கணுனு அவசிய கெடையாது. வெங்காயோ தக்காளி பூண்டு காஞ்ச முளகாய் மிளகு ஜீரகோ கொத்தமல்லி அப்ரோ கொஞ்சோ மல்லாட்ட வெள்ள எள்ளு இருக்குல்ல அது கொஞ்சோ போட்டு வறுத்து எல்லா தியா எண்ணெயில முதல வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அரச்சி நல்லெண்ண ஊத்தி கொஞ்சோண்டு வத்தல் இருக்குல்ல
ஆ வத்தெல்லா இந்த மன தக்காளி அது கசக்கு இல்லியா
இல்ல இல்ல அது கடைசியா நீங்க நெய்ல வறுத்து குழம்புத்தொதுச்சு என்ன வந்ததும் அதுல போட்டுட்டீங்னா கசக்காது. நீங்க அது ஃபுல்லா போட்டு ரொம்ப கொதிக்க வ ச்ச நந்த மொத கசக்கு அது நீ கடசியா கொழம்பு இந்த அரச்சதெல்லா ஊத்தி எண்ணைல கொழம்பு எண்ண ஊத்தி டு நல்லெண்ண ஊத்தி கொட்டி நல்லா வதக்கி நல்லா மூடி மூடி வதக்கிட்டு தண்ணி கொஞ்சோ புலி கரச்சல அதுல ஊத்திட்டு திரும்பி முடினிங்க எண்ண பிரிஞ்சு வந்துரூ தானா மேல அப்ப நீங்க தனியா நெய்ல வறுத்து அந்த மண்தக்காளிய நெய்யில திப்பி எண்ணெயில கூட வருக்லா எண்ணெய்ல வருத்துட்டு அதுல கொட்டிட்டீங்க வச்சுக்கோங்க அப்ப உங்ளுக்கு அந்த கல்யாணக்காரத் கொழம்பு மாதிரி இருக்கு கொழம்பு மாதிரியு உங்களுக்கு அந்த எண்ண பிரிஞ்சு வரதெல்லா தெரியு அது உங்களுக்கு சாப்பிடு ஒரு மாதிரி ஒரு நல்லா இருக்கு
செஞ்சு பாக்ணு நீங்க சொன்ன மாரிதா செஞ்சு பாக்ணு நல்லாதா இருக்கு நீங்க சொல்றது நா இந்த மாரி கொஞ்ச செஞ்சு பாத்துட்டு உங்களுக்கு சொல்லே ஏதாவது இங்க சந்தேக இருந்தா நா அப்ப கூப்ட்டு உங்ககிட்ட கேக்குறே எப்டி பண்றது இந்த மாரி வருக்குறது அதெல்லா
சேரி தோழி அது ஒரு பிரச்சனல்ல நீங்க எண்ணெ ஊத்திட்டு எல்லாத்தையு பொருள்ள கொஞ்ச கொஞ்ச போட்டு பண்ணுங்க அதுல நீங்க எல்லாமே போடலா கள்ளப்பருப்பு போடலா உளுந்து போடலா இப்பல்லா தோரம்பரு கொஞ்ச போடலா காஞ்ச மிளகா போடலா மிளகு ஜீரக கொத்தமல்லி முழுசா இருக்குல்ல அது போடுங்க மல்லாட்ட வெள்ள எள்ளு அது போட்டுட்டு பண்ணுங்க நல்லா தா இருக்கு நீங்க எல்லாத்துக்கு இது கொஞ்ச பேஸ்ட் அரச்சு வச்சுனு கூட எல்லா கொழம்ல கொஞ்ச கொஞ்ச போட்டா கூட அப்ற இந்த இந்த மாரி கொழம்புல சொல்றே சாம்பார்ல மத்த எல்லா கொழம்புலையு பொரியல்ல கூட போடலா
அப்டிங்ளா ஓ அந்த கூ அதே மாரிதா இந்த மாதிரி இப்போ இந்த காரக்கொழம்புல இந்த மாரி நா செய்ணுனு ஆசைப்படுவே நெறைய பேர் விட்டு ட்ல நா போய் பாத்திருக்கே அவுங்க கார கொழம்பு எடுத்துட்டு வருவாங்க ஹாஸ்டல்ல வந்து ஆ பொண்ணுங்கல்லா எடுத்துட்டுவருவாங்க பாத்தான்ன வீட்ல சாதாரண கார கொழம்ந்தான் எப்படி பண்ணீங்க கேட்டா சாதா கார கொழம்புதா சொல்லுவாங்க ஆனா பாத்தீங்னா அது என்ன பிரிஞ்சு அது பாக்கவே
ஆ அது அவுங்க இது கொஞ்ச இது போடுவாங்க இந்த போ ப பவுட மாரி பண்ணி வச்சுட்டு அது கொஞ்ச போடுவாங்க அதுல அதனால அது அந்த அதுல என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இல்லன்னா அவுங்க கொஞ்சோண்டு திக்கா அவுங்களுக்கு வச்சுட்டு அது வேற ஏதாவ ஒரு பவுடர் இந்த மாரி அரச்ச வெள்ள எல்லையு மல்லாட்டையு மட்டு ஆட் பண்ணிருப்பாங்க அதுல கூட அந்த மாரி என்ன பிரிஞ்சு வரு நல்லா ஏனா வெறு காரக்கொழம்புல எண்ணெ ரொம்ப அதிகமா ஊத்தனாதா பிரிஞ்சு வருமே தவர சும் சும்மா சாதாரமா வச்சா வராது அது மாதிரி
ஓ அப்டிங்ளா சேரி சேரி இத இத மாரி நானு நீங்க சொன்ன மாரி க போம் பண்ணி பாக்குறே ஏன்னா என் பாப்பாவுக்கு வந்து காரக்கொழம்புனா ரொம்ப புடிக்கு ஏனா ஒரே மாரி நானு வச்சு ஆஹ் அவளுக்கு போர் அடிக்கிது எனக்கு போர் அடிக்கிது கார கொழம் பு ஒரே மாரி வச்சு வித்தியாச வித் செஞ்சு கொடுக்கணுனு நானு இந்த மாரிதா நீங்க சொல்ற மாதிரி ஆஹ் அதே மாரி இந்த கார கொழம்புக்கு நம்ம அப்ளோ தவிர்த்து வேற ஏதாவது நம்ம பொறியல் எல்லா பண்ணா சரியா இருக்குமா வேற பொரியல் ஏதாவது
ஒங்க பசங்க எந்த மாரி சாப்டுவாங்கன்னு தெரிஞ்சாதானே சொல்ல முடியு ஏனா அவுங்க காயெல்லா சாப்டுவாங்களா
காயா காய் சாப்ட மாட்டாங்க அவ பாப்பா வந்து என்ன சாப்டுவாங்க நா சாப்பிடுவாங்கன்னா இந்த கருணக்கெழங்கு இருக்குல்லையா கருணக்கெழங்கு பொரியல் அவளுக்கு ரொம்ப புடிக்கு
ஆ அப்ப நீங்க அத செஞ்சு குடுக்கலால்ல சேப்பன் கெழங்கு கருணக்கெழங்கு அதெல்லா பு நல்லா வேக வச்சு எண்ணெய்ல அப்டியே டீப் ப்ரை மாரி பண்ணிக்கட நீங்க இது கடைல குடுக்குற அந்த ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி கூட கட் பண்ணி அழகா அத எண்ணைய்ல பொரிச்சு வேக வச்சு அப்டியே எண்ணெயில மொளகா தூள் லைட்டா போட்டு வறுத் து குடுக்லா அது அது மாதிரியு செய்யலா
அப்டிங்ளா நா வேணா அத ஒருட்டி பண்ணி பாக்குற என ஏனா அவளுக் கொஞ்சோ இப்ப இந்த வெயில் டைமா இருக்கா இந்த மாரி கருணக்கெழங்கு அதெல்லா வந்து கொஞ்சோ வந்து போலாமா
ஆ இல்ல இல்ல கருணக்கெழங்குல்லா வெயிலுக்கு நல்லதுதா சேப்பங் கெழங்கு கர்ண கெழங்கு இதெல்லா கூலிங் தா நீங்க குடுக்லா அதெல்லா தாராளமா
ஆ நா அப்போ கன்ஃபாம்மா அதையு நா பண்ணி குடுக்குற அதுக்கப்றோ வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க பசங்கலா நல்லா இருக்காங்களா
ஆ எல்லா நல்லாதா இருக்காங்க வெளையாடிட்டு இருக்காங்க இப்பதா பக்கத்துல எங்க சொந்தக்காரங்க சின்ன மாமியாரோட மருமக அவங்க பசங்கலா இன்னைக்கு தா வந்துருக்காங்க அதனால அவங்க இப்பதா வந்ததுனால அந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு இருக்கு அவங்க வீட்லயு அந்த பொண்ணு கூட கொஞ்சோ வெளாடிட்டு இருக்காங்க
பரவால்ல
ஆ, அவங்க வீட்ல இல்ல எங்க வீட்லயேதா அந்த பொண்ணு வந்து வெளையாடிட்டு இருக் கா அவங்க வீட்ல இன்னோரு கொழந்தை வேறக்கா இருக்கு ஒரு வயசுக்குள்ள இருக்க அதனால அவங்க அத பாத்துட்டு இருக் காங்க அவங்க பெரிய பொண்ணு மட்டு எங்க பசங்களோட வந்து வெளையாடிட்டு இருப்
ம் உள்ள வந்து வெளையாடிட்டு இருக்காங்க அப்ப வீட்ல தனியா இருக்
ஆமா தனியாதா வெளையாடிட்டு இருக்காங்க இல்ல இல்ல யாரு இல்ல நா பத்த ரமா வெளையாடுங்கன்னு சொல்லிட்டு நா வந்திருக்கே வெளையாடிட்டுதா இருக்காங்க போய் கவனிக்கணு கொஞ்ச நேரத்துல போய் பாத்தா தெரியு
பரவால்ல அந்த அளவு க தன்னைத்தானே கவனிச்சுக்கிறாங்கல்ல நல்ல விஷயத்தா
இல்ல அவங்க பாத்துக்கல எங்க வீட்ல அந்த பசங்களே தனியா வெளையாடிட்டு இருக்குங்க நான்தா போய் பாத்துக்கணு இப்போ, ம், ம் அப்பறோ உங்க வீட்டுக்கார்லா எப்டி இருக்காங்க நா சொன்ன மாரிதா சாம்பார்தா சாப்ட போறோ சாதம் வடிச்சா ச்சி முட்டை மட்டு பசங்களுக்கு ரெண்டு போட்டுருவே நா இன்னைக்கு சாப்பிட மாட்டே இன்னைக்கு நா செவ்வாய்க்கெழம மட்டு நா சாப்ட மாட்டே அ விரதம் இருக்க மாட்டே நானு இந்த த ச கவுச் ச சாப்ட மாட் ட அன்னைக்கு சாமி முருகர் கும்புடுவ மதியம் நா படைச்சிட்டு கொஞ்ச சாப்டுவே அதனால அன்னைக்கு என்னால விரத ஃபுல்லா இருக்க முடியல இப் பல்லா ரொம்ப தலைவலி எடுத்துக்குது பின் மண்டலா வலிக்குது காலையில இருந்து சாப்டாம இருந்தாலே நானு போன சஷ்டிக்கே இருக்கலானு சொல்லிட்டு வெ முருகரோட பொறந்த நாள் வைகாசி விசாகம் மே முப் பதாந்தேதி வந்துச்சு அப்ப இருக்கலானு சொல்லிட்டு இருந்த என்னால ஆனா என்னால இருக் கவே முடியல எனக்கு மதியம்லா ரொம்ப பின் மண்ட ரொம்ப வலி எடுத்துடுச்சு எனக்கு ரொ ம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒடம்பு அதனால நானு வந்து சாப்ட்டுட்டே அதுதா நா நெனைச்சுட்டே முருகா என்ன வந்து என்னால முடியல முருகா மன்னி ச்சிடு முருகானு சொல்லிட்டு நா அன்னைக்கு சாப்ட்டுட்ட நல்லாதா அன்னைக்கு சாப்ட்டே ஆனா வந்து ல்ல கவிச்ச மட்டு எடுத்துக்ல அ அசைவத்த மட்டு தவிர்த்துட்ட அது நம்ம அப்படிதா அப்பல்லா முருகர் டேல மட் டு நா நம் அசைவோ சாப்ட மாட்ட மத்த எல்லா நாளையு சாப்டுவ வெள்ளிக்கெழம கூட சாப்டுவ ஆனா முருகருக்கு உகந்த நாள் கள்ல்ல நான் அசைவோ சாப்ட மாட்ட அவரு நானு கும்பிடுற அதனால அதுல இந்து எனக்கு சாப்ட தோன்றதுல்ல அதனால சாப்ட மாட்ட மதியோ ஒரு ஒரு மணிக்கு நா படைப் ப ஒரு ஆறு வெத்தல வெளக்கு போட்டு அவ வேண்டிக்கிட்டு நம்ம ஏதாது நெனச்சோன்னா அது நட க்குன் சொல்லிட்டு ஆனா நா ஒரு ரெண்டு வர்ஷமா படைக்கிற நா ஒரு வேண்டுதல் வச்சிருக்க அ து நட நடக்குதோ இல்லையோ ஆனா என்னால விட முடில அது படைக்கற்த அதனால நா செவ்வாகெழம செவ்வாக்கெழம படச்சிட் தா இருக்க
நல்ல விஷயொதா அது பண்ணுங்க கடவுள வந்து கமுட்றது அந்த ஒரு அதா நம்மள தவிர்த்து கடவுள்னு ஒருத்தர் இருக்காதுன்ற இருக்காருன்றத நா ரொம்ப நம்புறே சரிங்களா கடவுளள் இல்லன் நா சொல்ல மாட்டே இருக்காரு அவ நம்ப் நமக்கான பக் தி நம்பிக்கன்றது ஏதோ ஒரு வழியில அந்த ரூபத்துல நம்ம செலுத்துறோ அவருக்கு நன்றி செலுத்தல் முடியுமா நம்மளோட அந்த ஓ கான்சென்ட்ரேஷன் சொல்லுவோல்ல அந்த மாரி போறது
ஆமா ஆமா நம்பள மீறிய ஒரு சக்தி இருக்குதா அது ஒரு சில டைம் நம் ப்ள நல்லது செய்யு நம்ப்ள பிரச்சனைய வரைக்கு விட்டு போய் காப்பாத்தியு விடு அது எல்லாமே நம்ளோட விதிய தாண்டி நடக்குறது ஒன்னுருக்கு விதி நடக்கறது இருக்குது அத நம்ப யாராலயு மாத்த முடியாது நா எங்க அப்பா அம்மாவ எப்பயுமே அப்டியா சரி சரி ஆ எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணு எப்பயுமே அதா வேண்டுவே கடவுள் தா பாத்து பாரு அவங்க ரெண்டு பேரு தனியா இருக்கா ங்க அவங்கள அவர் தா பாத்துக்குணு தா வேண்டுவே
நானு எப்பவுமே அத யோசிப்பே தோழி அவங்களு தனியா தா இருக்காங்க எங்க வீட்டுல நாங்க ரெண்டு பேர்தா நானு என்னோட தங்கச்சி மட்டு தா அப்பா அம்மா தனியா தா இருக்காங்க நானு பக்கத்துல தா இருதுக்கே இ ருந்தாலு அவங்கள போயிட்டு அடிக்கடி நம்ம இப்போ புரியிற நெலமைக்கு போய்
நம்பளுக்கு உதவியா இருக்குற மாரி ஆளுங்க இருந்தா தா நம்ம பக்கத்து வீட்லயே இருந்தா கூட போக முடியு அந்த மாரி ஆட்கள் இல்லன்னா நம்ளால எதுவு செய்ய முடியாது அது நம்ளோட நேரொ எது எது அமையறதெல்லா இருக் ஒரு சில பேர் எவ்ளோ தூரத்துல இருப்பாங்க ஆனா அவங்க அம்மா அப்பாவ பாத்துக்குறதுக்கு ஈஸியா அவங்களுக் கு ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களால முடியு ஆனா நம்ளால அந்த இந்த ஜென்மத் துல அந்த ஒரு இது இல்லன்னு நம்ம நெனச்சுக்க வேண்டியதா அது அவங்களு புண்ணியொ பா னால நம்ப்ளு புன்னியு பண்லனா நம்ம நெனச்சுக்ணு அவங்க பாத்துக்க முடியில கஷ்டப்பட்டு படிக்க வெச்சிருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே இப்ப வரைக்கு செய்ய முடியலேன்னு ஒரு உறுத்தல் எனக்கு இருக்கு எனக்கு அதனாலே எனக்கு
நீங்க அத பத்தி வருத்தப்படாதீங்க நீங்க ஒரு நல்ல நெலமைக்கு போம்போது நம்
ஆமா அதுதா எனக்கு ஒரு வேல கெடச்சிச்சுன்னா நா என்னோட சம்பளத்துல கண்டி ப்பா என்னோட அப்பா அம்மாவுக்கு ஏத செஞ்சிருவே ஏனா என்ன நா இப்போ ஒருத்தர சார்ந்து இருக்குறதுனால அவரு எனக்கே ஏதுவு செய்யறதுக்கு இது வரைக்கு செய்யாமலே செஞ்சுட்டு நெறைய சொல்லிடுவாரு அதுனால நா அவர்ட்ட எதுையுமே கேக்க மாட்டே ஏ என்னோட சம்பளத்துல எ அப்ப அம்மாவு கு உதவி பண்ணணுன்ற ஆச எனக்கு இப்பதா அதிகமா இருக்கு நம் முன்னல்லா அது எவ்ளோ வாய்ப்புகள் என தேடி வந் துச்சு நா அந்த வேலையெல்லா விட்டுட்டு இப்பதா நா எல்லாத்தையுமே உணர்றே நம்
செரிங்க தோழி வருத்தப்படாதீங்க உங்களோட நீங்க நெனைக்குறது எல்லாமே நல்லபடியா நடக்கு நா ம் வேண்டிக்கிறே சரிங்களா கடவுள அவங்க உங்களுக்கு நீங்க நெனைக்கிறது நடக்கு இப்ப
இன்னைக்கு முருகருக்கு படைக்கறனால நீங்க சொல்லிருக்கீங்க உங்க வாயால நடந்தா நல்லதுதா சந்தோஷொ தோழி செரி தோழி வைக்கட்டா
ம் பத்துரமா பாத்துக்கோங்க வைங்க பாய் நன்றி